கேக்குது கேக்குது நல்லாருக் இருக்காங்க நீங்க நல்லாருக்கீங்களா
ல்லாருக்கோ சிஸ்டர் சா
சாப்ட்டாச்சுங்க சாப்ட்டு ஒரு டீ குடிச்சாச்சு லை
ஓகே ஓகே நீங்க டீ குடிக்கிற அளவுக்கு டைம் கெடைக்குது பசங்கல்லா ஸ்கூலு போயிட்டாங்களோ
ஒரே பொண்ணு தா அவ எல்லாருமே போயிறா ஆமா ஆமா
பாப்பா ஸ்கூலுக்கு போனதுனால இப்ப ஃப்ரீயா உட்காந்து டீ குடிக்கீங்க
ஆமா இப்பதா குடிக்க முடியு காலையில குடிக்க மாட்டே முடியாது அஞ்சு மணிக்கு எந்திரச்சோம்னா இவங்கள பத்தி விடுற வரையு பயங்கர வேலையா இருக் நம்மளுக்கு ஆ அவங்கல்லா பத்தி விட்டு ட்டு கொஞ்ச ப்ரீ ஆயட்டு அப்புற சும்மா அப்டியே வீட்டு வேலைங்கள முடிச்சட்டோம்னா ஒரு பதினோரு மணிக்கு மேல நம்ம ஃப்ரீயாயிருவோ
எனக்கு இனிமே தா வேலையே இருக்கு எனக்கு காலையில எனக்கு ரெண்டு பசங்க தம்பி வந்து யூ கேச் படிக்கிறா பாப்பா வந்து ஒன்னே கால் வயசு சாகுது ஆமா ரெண்டு குட்டி பசங்க அ தம்பி வந்து இப்போ அவனுக்கு ஸ்கூலுக்கு வந்து நா ஸ்கூலு லஞ்ச் பிரிப்பேர் பண்ணி அவனுக்கு குடுத்து விட்டுட்ட அவன காலையில வெஜிடபிள் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாரி பண்ணே பண்ணி அவனுக்கு குடுத்து விட்டுட்டே இப்ப அவங்க அப்பா மத் தியான சாப்பட வருவாங்களா என்ன ம இ பன்னெ பதினொன்றர ஆயி ச்ச இன்னு உக்காந்து இன்ன ஒரு காமண் நேர உக்காந்துன்ன சாத வைக்கணு நேத்துதா மீன் நாங்க வந்து மீன் நைட்டே வாங்கிட்டு வந்துருவோ நைட்டு மீன் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க என்னவ்